வணக்கோங்க.
வணக்கங்க.
அ எப்டி இருக்கீங்கங்க.
ங்க நீங்க எப்டி இரு
ஆ நல்லா இருக்கேங்க.
ஆ வீ
அ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களாங்க உங்களுக்கு சமைக்க ஏதாச்சு தெரியுமாங்க.
ஆ தெரியுங்க.
அ என்ன மாரிங்க செய்வீங்க.
ஆ இந்த வெரைட்டி ரைஸ் தா பண்ணுவங்க.
நல்ல விஷ்யோங்க.
வெரைட்டி ரைஸ் பண்ணுவே அப்புறோ இங்க நான்வெஜ் எடுத்த நான் தாங்க பண்ணுவே
நல்ல ஒரு விஷ்யோங்க.
ஆஹ்.
உம். வெரைட்டி ரைஸ்லாம் என்னமா ம் சாதம்ங்க பண்ணுவீங்க
கருப்பு சாப்பாடே வேண்டாங்கற வெப்ப
நல்ல விஷயங்க அதாவது இந்த கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன அந்த அரிசி பருப்பு
ஆஹ் அரிசி பருப்பு தாங்க.
சூப்பருங்க நல்ல விஷயங்க ஆனா எனக்கு இங்கு வந்து இங்கே வந்து எனக்கு அந்த ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சுங்க.
ஆனா இந்த ஊர் சரி சரிங்க
சாம்பார் சாதங்க பா நான் சாப்பிட்டுருக்கேன் பார்த்திருக்கேன். இங்கதான் நிறைய அரிசி பருப்பு ப்பசாத அரிசி
ஹம்ம் இங்க ஃபேமஸே அதாங்க கோயம்புத்தூர் நாளே அரிசிபருக் சாதம் தான்.
உம் நல்லா இருக்குங்க சூப்பருங்க.
சேரி சேரிங்க உங்களுக்கு ஃபேவரட்டு் ஃபுட்டு இந்த மாதிரி
அஹ் எனக்கு வந்து இப்ப நான் நான் வெஜெல்லாம் சாப்பிட்டதுங்க எல்லாமே சாப்பிடுவேங்க
சேரி சேரிங்க.
நீங்கள் எதுவும் நான்வெஜ்ஜில் நல்லா செய்வீங்கங்க.
நான் நல்லா செய்வேன் பாத்த ஆ சிக்கன் நல்லா பண்ணுவங்க
ம் நல்ல விஷயங்க ஏதாச்சி ஏதாச்சி ஒரு ரெசிபி எனக்கு கொஞ்ச ஷேர் பண்ணுங்கள
ரெசிபிங்ளா பெப்பர் சிக்கன் பண்ணீங்கனா ஆ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு ‌எனக்கு பெப்பர் சிக்கன்தா ரொம்ப புடிக்கு அ அது எப்டி அது எப்டின்னா வடச்சட்டி எடுத்துக்குங்க
சேரிங்க
தேவையான அளவு என்ன ஊத்திக்கிங்க
சரிங்க
அ அப்பறோ அ எ எண்ண ஊத்திட்டு கடுகு கடுகு கூட போனோ நாங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சோ ஹீட் ஹீட் ஆனதுக்கு அப்பறம் பாத்தீங்னா வரமொளகா வரமொளகா எடுத்து ஒரு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து முழுசாவே வச்சுக்கோங்க
செரிங்க
முழுசா எடுத்து வச்சுக்கங்க அந்த எண்ணெயில அத போட்டு நல்லா வறுத்துருங்க ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்குப்புறம் பாத் திங்னா அ அதுக்கப்புறம் கருகாப்பில போட்டு தாளிச்சிருங்க தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வெங்காயத்த போட்டு அஹ் அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு லைட்டா வணக்கி வுட்டுருங்க
சரிங்க
வணக்குதங்கப் அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன போட்ருங்க ஆஹ் சிக்கன போட்டு ஆ சிக்கன் மசாலா இருக்கும் இல்லங்க சிக்கன் மசாலா மேல போட் ஆ சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளரி வுட்ருங்க‌
சரிங்க
கெளரி வுட்டுட்டு நல்லா கொதி கொதிச்சு நல்லா வேகற ஸ்டேஜ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இறக்குறக்கு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பர் இருக்குலங்க ஆ தேவையான அளவு நீங்க ஆ நம்ம சிக்கன் மசாலா போடும் போதே மொ மொளகாப்பொடி உங்களுக்கு வேணுனா அதையு ஆட் பண்ணிக்கலா தேவையான அளவு ஆஹ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புற இறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டு பெப்பர் பொடிய போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒ அத சொல்லுங்க
நீங்க இங்க பெப்பர் மட்டு போடுவீங்களா இல்ல மிளகு ஜீரகு ரெண்டு போடுவீங்களா இல்ல பெப்பர் மட்டு
இல்ல பெப்பர் மட்டுதா போடுவ மிளகு சீரகலாம் போடறதுலைங்க இது மட்டு போட் ஆஹ் ஆன டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க அப்புற இறக்கும் போது பாத்தீங்கன்னா மல்லித்தல போட்டு அப்டி இறக்கி பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு
சூப்பருங்க இந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பரவால்லங்க
உம் ஆமாங்க இப்ப எல்லா தெரிஞ்சு வச்சாத்தாங்க ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இரு
நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க இப்ப திடீர்னு ஒரு ஆத்தறா அர்ஜென்ட்னா கூட நம்ம டக்குன்னு செஞ்சலா இல்லைங்களா யாரையு எதிர்பார்க்க வேண்டா
ஆஹ் ஆமாங்க இப்ப அப்பா அம்மாவே திடீருனு வெளிய போறாங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னடா ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கறத எதையுமே யோசிக்க தேவையில்ல நம்ம அவனுக் தெரியு பண்ணிக்குவ அப்படிங்கற ஒரு இதுல போயிருவாங்க அப்புற ஃப்ரெண்ட்ஸ் கூட
பான பையனா இருக்கீங்க நல்ல விஷ்
ஆமாங் ஆஹ் தேங்க்ஸ்ங்க அப்புற ஃபிரெண்ட்ஸ் கூட வெளிய ஏதாவது பார்ட்டி அந்த மாரி என்ஜாய் பண்ணற வெளிய போணு அப்படின்ன சமைச்சு சாப்படுற மாரி இருந்துன்னா அங்கயே நான்தா சம் ங்க பிஷு பிஷ் ஃப்ரையு இந்த சிக்கன் இது
இங்க பிஷ் ஃப்ரைல எப்படிங்க ப பண்ணுவீங்க நீங்களே மசாலா தயார் பண்ணீங்களா இல்ல கட மசாலா போட்டு சேரிங்க சேரிங்க
ஆஹ் கடையில வாங்கிதாங்கபிசஞ்சு பிரை எல்லாம் பண்ணுவோம் ஓனா இதுவும் அரை உம் சரி சரி நீங்க சிக்கன் நான்வெஜ் அதா நான்வெஜ் உங்களுக்கு எதுல ரொம்ப
ன் நானு செய்வேங்க நான் பிரியாணிய ஏன்னா என்ன நான்வெஜ்ஜு மோஸ்ட்லி எல்லாமே செய்வேங்க வெஜ்ஜும் நல்லா செய்வேன் நான்வெஜ்ஜு செய்வே நான் வெஜ்ஜூ நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு
ஓ சேரி சேரிங்க நீங்க உங்களோட ஸ்பெஷல்னா இதுதா அப்படின்னு சொன்னா நீங்க எத சொல்லுவீங்க
ஸ்பெஷல்னா பிரியாணி நல்லா செய்வேங்க வெஜ்ஜ் இருந்தாலு சரி இப்ப வெஜிடேரியன்ல நீ வெஜிடபிள் பிரியாணி தான் கேள்விப்பட்டுருக்கீங்க இல்லைங்ளா
ஆமாங்க
கான் பிரியாணி அப்புறம் ஆஹ் அப்புறம் சென்னா பிரியாணி
ஓ சரி சரிங்க
காராமணியில பிரியாணி
ஓகே ஓகேங்
இதெல்லாம் பண்ணுவங்க நல்லா இருக்குங்க
ஓ
உம் நான்வெஜ்ஜுமே வந்து பாத்திங்கன்னா நல்லா செய்வங்க
அப்ப குக்கிங்ல பெரிய ஆள் நீங்க
ரொம்ப பெரிய ஆள்ல்லாம் இல்லங்க ஏதோ சாப் ப்புடுற மாதிரி இருக்குங்க.
சேரி செரிங்க அது இவ்வளோ டிஷ்ச சொல்றீங்களே
இல்லைங்க இப்ப நா ந்த ப பசங்க இருக்காங்க இல்லலைங்களா இந்த பசங்களுக் நானு டெய்லி சாம்பார் சாத இதே குடுக்க முடியாது இல்லையா நா ஏதாச்சு ஒன்னு புதுசா குடுத்தா கொஞ்ச நல்லா விரும்பி சா சாப்புடுவாங்க அவங்களுக்காண்டி நாம்ப ஏதா ஒண்ணு புது இத செய்யறதுதாங்க ஓ ஒரு நாள் சாம்பாரு கண்டிப் டியு ஒரு நாள் கீர இருக்கு ஒரு நாள் வந்து காரக்குழம்பு இருக்கு ஒரு நாள் கண்டிப் அப்போ கொட்டை ஆ சுண்டல் கொழம்பு ஏதாச்சு ஒன்னு இருக்குங்க
ஓகே கே
ஓ இன்னொரு நாள் வந்து தக்காளி சாதம் அல்ல வெஜி டபுள் சாதம் அந்த மாரி ஒரு நாள் வந்து தயிர் சாத சாம்பார் சாதம் பொரியலு
சேரி சேரி ஆஹ் டெய்லியும் ஒரு இத டிஷ் மாத்திட்டேதான் இருக்கீங்க
ஆமாங்க அப்புறம் நம்மக்கும் டெய்லி சாம்பார்னா ஒரே போர் அடிக்குது இல்லைங்களா
ம் ம் ஆமா ஆமாங்
ம் சாம்பாரு சாம்பாரு அது என் பெரிய பையன் சாம்பார்னா விரும்பி சாப்பிடுவாருங்க நா அவனுக்காகவே சாம்பார் அ சாம்பார் அவாய்ட் மத்தது சேரி மத்ததும் பழகணும் இல்லைங்களா என்னங்க ச சாம்பார்னா அப் அப்டி சாப்புறாங்க மத்த எது குடுத்தாலும் சாப்ப மாட்டன்றறாங்க
சேரி சேரிங்க
அதனால சாம்பார் கம்மி பண்ணிட்டு மத்த டிஷ் அ கண்டிப்பா இத சாப்ட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லாத மாரி
ஆ ஹா சேரி சேரி.
டுக்கு ஏதாச்சும் ஒரு காய் இருக்கு. குங்க. ஸ்நாக்ஸுக்கு ஒரு பழம்.
பரவாயில்ங்க ஹ.
முடிஞ்சிருங்க அவ்வளோதான். இப்ப நாமல்லாம் எப்படி வளர். வந்தோமோ அதே மாதிரி தாங்க இப்ப நாம்பல்லாம் வந்து ஸ்கூல்ட்டு வந்தோனே கண்டிப்பா வீட்ல நம்புளுக்கு. ஸ்நாக்ஸ்ன்னு இருக்காது சோறு தான் இருக்கும் ஆமா. சோறு கொழம்பு. ம்பு இல்லனா ரசம். .
ம் ஆமாங்க.
அப்படி இல்லையா ஏதோ வீட்ல எதுவும் இல்லைனா தோசுட்டு தருவாங்க சாப்ட்டோ.
உக்காந்துக்களா.
இப்படிதாங்க நானு வளக்குற. நாம்பு இப்ப வந்துதான். பீஸா பர்கரு ம்ச். இ எல்லாம் இப்.
ஃபுட் ஐட்டமா போயட்டு இருக்குதுங்க ஆ ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்ஃபுட்டுன்னு அதுலேயே போய்ட்டுருந்தேங்க. எனக்கு எதோ போரு.
ஆமாங்க நாமல்லாம் வந்து முறுக்கு லிப்பெட். ட்டு.
நம்ம இது அதான் அது இதா டீயி பிஸ்கட்டு் சாய்ந்தரம் வர்றோமா. டீ பிஸ்கெட் வச்சிருவாங்க இந்தா சாப்டு. அப்படின்றுவாங்க.
என்னங்க எங்க வீட்டு ஆமாங்க அதுதாங்க உண்ம. டீ பிஸ்கெட்டு அப்புறந்த வரிக்கி.
ஆ அப்பெல்லாம் அப்படித்தானுங்க எங்க வெரைட்டி வெரைட்டி. இங்க இந்த மாரி இங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ல இப்பல்லா இல்லையே
ஆமாங்க உண்மை
ம் ஆமாங்க
அப்படியே எதுவும் இல்லனால எங்க வீட்ல பொறி மிச்சர் கலந்து இந்தா ஒருந் கொடுத்துருவாங்கங்க அதுதாங்க இதுதான் வந்து ஸ்நாக்ஸ்னா இப்படித்தாங்க இருக்கும்
அப்படிதாங்க ஆமாங்க அந்த காலத்தில் எல்லாம் அப்பல்லாம் அப்படித்தான் இருந்தது இப்ப
இப்ப வந்து ரொம்ப அப்படியே மாறிடுச்சு அதாவது என்னைக்கோ ஒரு நாள் ஒரு லேஸ் வாங்கி தரலாம் பட் டெய்லி அதே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது
ஆஹ் லேஸ் எல்லாம் டெய்லியு குடு
நம்ம வீட்டுல இததா நம்ம நாம எப்டி வளந்து ந்தோமோ அது நம்ம பசங்களுக்கு கப்படிதாங்க
ஆஹ் அதாங்க நல்லது
ஆமாங்க
உம்
இதுப்பதா பொட்டேட்டோ பிரஃரெஞ்சு ஃப்ரை மோமோஸ் தூ
செரிங்க
என்னென்னமோ இந்த பிள்ளைங்க என்னென்னமோ சொல்லுதுங்க மோமோஸ் வாங்கி குடுங்கன்றாங்கங்க
ஹ
அஹ்
புதுசு புதுசா
பாத்தாங்கன்னு தெரியல ஆமாங்க பீசானதுங்க பிரெஞ்சு ஃப்ரை மோமோஸ் அது இதுன்னுதுங்க
உம் உம்
அவங்களுக்கு தெரியல என்ன எப்டி இருக்குன்னு தெரியலது ஆனா ஏதோ ஒன்னு சொல்கிறாங்க அது வேணும்ணு சாப்படு டேஸ்ட் பண்ணணும்னு
அததாங்க பசங்க வே அவங்க அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு வந்து அவ சொல்லிருப்பாங்க இது சாப்பிட்ட அது சாப்பிட்டான்னு அது என்ன பேரு எப்டி இருக்கு தெரியது
ஆமாங்க ஆமாங்க அதையு நம்மளுக்குல்லா இத் இதெல்லா ரொம்ப பானிபூரில்லா நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயங்க அப்ப அப்ப அது பீஸாலெவல் இருக்கு அந்த பானிபூரி நம்மளுக்கு எல்லா என்னைக்காச்சு ஒரு நாள் வாங்கி தரமாட்ட
ஆமா ஆமா
ஆமாங்க ஆமாங்க செரிங்க மிக்க நன்றிங்க நம்ப இன்னொரு ஆ இணைப்புல பேசலாங்க ஆ நன்றிங்க நன்றிங்க